ஆ குட் மார்னிங் மேடம்
ஆ எப்டிமா இருக்க
நல்லாருக்கே மேடம் மேடம் ஆக்சுவலி உங்களோட அப்பாயின்மெண்ட் இன்னக் கெடைக்குமா உங்கள பாக்க வரணு ஹாஸ்பிட்டல்ல
அச்ச ச்சோ இல்லம்மா நா அவுட் ஆப் ஸ்டேஷனு சம்மர் வெகேஷன் இல்லயா ஃபேமிலியா வெளிய வந்துர்கோ ஆ செரி என்ன இஷூன் மட் டு சொல்லுங்க ஏன்னா இப்போ வந்து நா வரமாட்டே நா ஒரு இன்னொ ஒரு ஒன் வீக் லீவு அதுனால ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டே நீங்க இஷ்சூஸ் சொல்லுங்க நா வந்து ஃபோன்லயே பிரிஸ்கிரிப்ஷன் பண்றே நானு நீங்க அதுக் கேத்த மாரி பாத்துக்கோங்க இப்ப தற்சமயத்துக்கு பாத்துக்கோங்க எமெர்ஜென்சிக்கி அதுக்கப்பறொ வந்து நா ஹாஸ்பிட்டல் வந்த பெறகு நீங்க டேரக்ட்டா வாங்க நம்ப அப்ப மீதி அங்க பாத்துக்கலா சொல்லுமா என்ன இஷ்யூமா
ஓகே மேம் மேம் ஒன்னு இல்ல எனக்கு மென்ஸ்ட்ரல் அந்த இது வந்து பாத்தா டேட் கொஞ்சொ இர்ரெகுலரா இருக்கு அப்பறொ வந்து ஃப்ளோ கூட கொஞ்சொ ரொம்ப ஹெவியா இருக்க மாரி க்கு ஃபஸ்ட் த்ரீ டேஸ் ஏன்னா இப்போ ரெண்டு டெலிவரி முடுஞ்சுடுச்சு ரெண்டுமே சிசேரியன் தா பட் ஆனா வந்து முன்னாடிலா கொஞ்சொ அவ்ளோ பெயின் இருக்காது அவ்ளொ ஃப்ளோ இல்லாம இர்ந்துச் ஆன இப்ப பாத்தோனா கொஞ்சொ ரெண்டு மூனு மாசமாவே கொஞ்சொ கரெக்டாவு இல்ல டேட்டு அதே மாதிரி வந்தா ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு அதா என்னன் தெரியல மேம் அதா செரி ஓகே உங்கள உடன கன்சல்ட் பண்லாமேன் சொல்ட் தா மேம் கேட்டே
ஆ ஓகேமா ஓகேமா செரி ஓகே நா கேக்கற்துக்கு மட்டு பதில் சொல்லுங்க இப்போ டுவெண்டி எய்ட் டேஸ் வந்து நம்பளுக்கு வந்து ஒரு சைக்கிளிங்கு அதுல வந்து உங்களுக்கு வந்து எத்தன் நாள் தள்ளி ஆகுது இல்ல வந்து ரெகுலராவே தள்ளி தள்ளி ஆகுது சிலர் க்கு வந்து எப்டி இருக்குனாஆ ஃபைவ் டேஸ் டென் டேஸ் தள்ளி கரெக்ட்டா ஆயிடு ஆனா ஃபைவ் டேஸ் டென் டேஸ் தள்ளி தா இருக்கு அது ஓகே அப்டி இல்ல எனக்கு ரொம்ப நாள் தள்ளுது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அப்டி தள்ளி தள்ளி ஆகுது அப்டியா எப்டி உங்ளுக்கு
மேம் அது ரெகுலர் டேட் வரமாட்ங்குது இப்போ ஒரு தேர்ட்டி இருக்குன்னா அடுத்த மாசொ வரும்போது பாத்தன்னா முன்னாடி வந்துது இப்போ அதுக்கு முன்னாடியே வந்துர் தா டுவெண்டி டேஸ் ஆ வரவேமாட்டென்து அதுக்கு முன்னாடியே வந்துருது ஒன் மந்த் கொஞ்சொ முன்னாடி வந்துருது அதுக்கு அப்பறொ டுவெண்டி ஃபோர்த ஆகுமா வந்துர்து அடுத் அடுத்த மந்த்து செரி ஓகே அதே மாரி தா இருக்கு பாத்தா அப்ப திருப்பி தள்ளுது அது வேரியேஷன்ஸ் வந்து ஒன் ஒரு மாஸ்துக்கு அப்டியே ஒன் வீக் அந்த மாதிரி இருக்கு ரெகுலரா அந்த இதுல ஒன்ஸ்ல வந்து தள்ள மாட்டென்து து இல்லா ஒன்னு முன்னாடி வந்துது அந்த மாதிர் இருக்கு
ஃப்ளோ எத்தன் நாள்ருக்குமா ஒனக்கு
எனக்கு ஃபைவ் டேஸ் வரிக்கு இருக்கு மேம் பட் ஆனா ஃபைவ் டேஸ்னா அவ்ளோ சொல்ல முடியாது பட் த்ரீ டேஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு ஏன்னா அந்த மாதிரி எனக்கு ரீசன்டா இப்போ ஒரு ஒரு என்ன எ அ ஆ ஃபஸ்ட் டெலிவரி முடிச்சு ஒருடென் இயர்ஸ் லெவன் இயர்ஸ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களே ஆனா அந்த மாரி அந்த மாரி ப்ளோல்லா கெடையாது ரொம்ப ஹெவியா இருக்கு ஏதோ திட்ட திட்டயா போற மாரி அப்டினு ரொம்ப இதுவா இருக்கு ஒரு மாதிரி அதுவு பெயின் வயிறு வேற பயங்கர அடிவயிறு அப்பறோ முதுகெல்லா ரொம்ப வலிக்கிது ஆ கை கால் இதெல்லா ரொம்ப சுத்தமாவே இது பண்ணவே முடிய மாட்டேங்குது மேம்
ஓகே ஓகே ஓகே மா ஓகே இப்ப வந்து நா நெறைய டெஸ்டிங் எழுதி குடுக்கணு ஹீமோ குளோபின் பாக்கணு பிளட்ல அது தைராய்டு பாக்கணு தைராய்ட் கிளான்ஸ் எப்டி இருக் கு நா அத பாக்கணு அப்பறோ வந்து பிளட்ல வந்து ஒயிட் நைட்ஸ் எவ்ளோ இருக்கு அத செக் பண்ணனு அப்பற நியூ ப்ரௌஸ்மவுத்து அது செக் பண்ணணு ஏனா வந்து ஃபார்ட்டி நெருங்க போறீங்க இல்லயா நீங்க சோ அதனால இதெல்லாமே பாத்துட்லா ஆ ஆ ஹீயூமோகுளோபின் கண்டிப்பா செக் பண்ணியே ஆகணு உங்களுக்கு பேக் பெயின் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க சேரி நியூட்ரஸ்கு ஒரு ஸ்கேன் ஒன்னு நா வந்து நா உங்களுக்கு எழுதி குடுக்குறே அதுவுமே எல்லாமே நம்ம ரெகுலரா வந்து டெஸ்ட் பண்வோ அப்றோ வந்து இன்னொரு டவுட்டு இன்னொன்னு இன்னொரு கொஸ்டின் என்னனா இப்போ பிளீட்ஆகுது அதுல கலர் சேஞ்சஸ் ஏதாவது இருக்கா இல்ல எல்லாமே ஒரே கலரா தா இருக்கு சிலருக்கு வந்து நாள் ஆக ஆக என்னா ஆய்டுனா கலர் சேஞ்சஸ் ஆகி கிரீன் கலர்ல மாறு ஆ சிலருக்கு வந்து டார்க்கு அ பிளாக் கலர்ல வரு அது மாரி ஏதாது சேஞ்சஸ் இருக்கா இல்ல ஃபுளோ மட்டு அதிகமாருக்கு நா ஸ்டா ட்டிங்ல என்ன கலர்ல பாக்குறனோ அதே கலர்ல தா மெயின்டென் ஆகுதா
ஆ அது அதே ஒரே சேம் கலர் தா மேம் அதுக்கு இது கலர் டிஃப்ரன்ஸ் எதுவு கெடையாது சேம் கலரா தா இருக்கு அப்பறோ ஒய்டி சார்ஜ் வந்து ஆனா கொஞ்சோ இருக்கு ஐ மீன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இப்போ நம்ம டேட் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சோ ஒயிட் டிஸ்சார்ஜ் கொஞ்சோ இது வாருக்கு அதுவே வந்து பாத்த ஒரு மாரி அப்டியே வர்ற மாதிரி நமக்கு ஃபீல் அத முன்னெச்சரிக்க மாரி அப்டி காமிக்குது அப்பறோ இன்னொரு விஷய பாத்தா யூ அப்பப்ப யூரின் போக போது எரிச்சல் இருக்கு அந்த யூனிரி இன்பெக்ஷன் மாதிரி என்னன்னு தெரியல கொஞ்சோ ஆனா எரிச்சல் இருக்கு மேம் ஆனா
ஆ ஓகே இது வந்து ஓகே இது வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஒய்ட் டிஸார்ஜ் இருக் க்கறது வந்து நார்மல் தா அது எல்லாருக்குமே நடக்கற விஷயந் தா ஏனா வந்து இப்ப பெரிய்யப் ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரிப்ரிட்டிய அட்டன் பண்றவங்களுக்கு அந்த எப்டி சொல்றது அவுங்களுக்கு ஃபஸ்ட் வந்து காட்டு ஒய்ட்டிஸ்சார்ஜ் ஆயிதா ஆ சிலருக்கெல்லா வந்து சிக்ஸ் மன்ந்த் கூட ஒய்ட்டிஸ்சார்ஜ் ஆகு ஆகிட்டு அதுக்கப்பறோ பீரியட்ஸ் ஆவாங்க இது ஸ்டார்டிங்ல ஆனா இப்ப நம்மளுக்கு நெறைய வாட்டி நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு மென்சுலோ சைட் வந்தாச்சு கொழந்த பொறந்தாச்சு ஆனா இப்பயூமே அது முன்னாடி ஒரு சிம்டம்ஸ் நம்மளுக்கு காட்டுது ஆனா இந்த ஒயிட் டிஸார்ஜ் எப்ப டேஞ்சர்னா உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் முடிஞ்சு அதுக்கப்பறமு பேட் வைக்கிற அளவுக்கு ஒய்ட் டிசார்ஜ்ருக்கு இல்ல என்னால வந்து நார்மலாவே இருக்க முடி ல பேடு வைக்கிற அளவுக்கு இருக்கு ரொம்ப ஸ்மெல்லு இருக்கு அப்டி அந்த ஒயிட் டிஸ்சார்ஜுமே கலர் மாறு ஒயிட் கலர்ல இல்லாம ஒரு மாரி பிரௌனிஷா எல்லோவா அது மாரிலா மாறுபோதுதா வந்து அது வந்து டேஞ்சர் அது அது வந்து அப்பதா அது வந்து பிரச்சனயே தவிர இப்ப வந்து இது இதெல்லா வந்து பிரச்சன கெடையாது இது வந்து எல்லாருக்குமே நார்மலா எல்லா ஹியூமன் பீங் கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே லேடிஸ் எல்லா த்துக்குமே இருக்குற ஒரு விஷியோ பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஒய்ட் டிசார்ஜ் ஆக்ரது நீங்க இத ஃபாலோ இத இத கவனிச்சு பாருங்க ஆப்டர் பீரியட்ஸ் உங்களுக்கு இருக்கா இல்ல அது ஸ்மெல்லா இருக்கா என்ன ஏதுன்னு அப்போ நீங்க அத அத பாத்துக்கணு இன்னொன்னு பாடிய கூலா வச்சு க்க ட்ரை பண்ணுங்க ஏனா வந்து இதெல்லா வந் து பாடி கூலா இல்லனாதா இதெல்லா நடக்கு ஆ கா காலைல எழுந்தஒன்னே ரெண்டு கண்ண நம்ம வந்து ஆ எப்டி சொல்றது நம்ம ஒடம்ப கூல் பண்ற ரொம்ப சீக்கிரமா கூலாக் குற ரெண்டு பார்ட்டுனா ஒண்ணு கண்ணு இன்னொன்னு வந்து ஆனஸ் ஓகேவா இது ரெண்டுத்தையுமே வா வந்து இந்த வ ச்சினா எல்லாமே வந்து நம்மள வந்து கூழ் பண்ற ஒரு விஷயதா நம்மளுக்கு சோ என்ன பண்ணுங்கன்னா ஒரு டப்புல தண்ணி எடுத்துக்கோங்க நல்லா தண்ணி நல்ல தண்ணனா டேப் வாட்டர் இப்ப வெயில்ல புடிச்சீங்கன்னா ஹாட் வாட்டரா தா வரு நீங்க மார்னிங் புடிச்சு வச்சிட்டு அதுல நல்லா குளிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்ல குளிச்சிட்ட பிறகோ கொஞ்ச நேர அப்டியே உக்காருங்க உள்ள அதுக்குள்ள டப்புுல கொஞ்ச நேர குழந்தைங்க எல்லாம் உள்ள உட்காந்து விளாடுவாங்க நம்ம அதிக் கேத்த மாதிரி இப்பதா சம்மருக்கு அந்த பெரிய டப்பால்லா கெடைக்கு க்கிதுல்ல அது மாதிரி ஓப்பனா ஆ உக்கார பாருங்க ஏன்னா அந்த சைடு தா நம்மளுக்கு நெறைய வந்து வெளிய ஆகும் இன்னொண்ணு காலையில எழுந்திச உடனே கண்ணுக்கு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க எடுத்து நல்ல கண்ண உள்ள வச்சு நல்லா அத எப்டி சொல்றது சொலட்டி சொலட்டி அந்த கருவிழிய சொழட்டி சொழட்டி பண்ணீங்கன்னா அந்த கண்ணல இருக்கற டஸ்ட்டும் வந்துடும் ஸ்டார்டிங்ல எரியு ஒரு மாதிரி இருக்கு அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா நல்ல கண்ணு கூலா இந்த மாரி ரெண்டு கணலயும் மாத்தி மாத்தி காலையிலயு ஈவினிங்கும் நீங்க அது பண்ணீங்கனாவே உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்டடே நல்லா தெரியு உங்களுக்கு அதுக்கப்பற விளக்ககெண்ண ட்ரை பண்ணுங்க விளக்க எண்ணய வந்து எப்டி சொல்றது நைட்ல டெய்லி தூங்கு போது ஒரு ஒரு டிராப் தொப்புல்ல விட்டுட்டு தூங்க ட்ரை பண்ணுங்க இதெல்லா இப்பதிக்கு நா வந்து மெடிசன் எடுக்காம ஏன்னா எல்லாத்துக்கு மெடிசன் போனீங்கன்னா இன்னு அது பாடி ஹீட் பண்ண ஆரம்பிச்சுரு அவங்களுக்கு ஓகேவா அதனால இது மாதிரி ஹோம் ரெமடிஸ்ச யூஸ் பண்ணிக்கோங்க நெறைய மோர் குடிங்க நெறைய தண்ணி குடிங்க தண்ணில சீரக தண்ணி சப்ஜா சீட்ஸ் போட்டு தண்ணி இது மாரி நெறைய வெரைட்டி சீட்ஸ்ட ஓட அந்த தனி சப்ஜா சீட்ஸ் எல்லா நீங்க போட்டீங்கன்னா ஆ எப்டி சொல்றது ரொம்ப நல்லா பாடி வந்து டக்குன்னு பூவ் பண்ணு அப்பறம் வந்து ஆயில் புல்லிங் பண்ணுங்க நல்ல ந வா தி இது எந்தன்ன ஆ
நல்லென்னைய மேம்
நல்லண்ண ஆ நல்லெண்ணெய போட்டு நல்லா தொண்டைக்கு போற அளவு கார்கில் பண்ணுங்க ஆனா வந்து இது சிலர் என்ன பண்ண சொல்றாங்கன்னா அது தொண்டைக்கு போற அளவுக்கு கார்கில் பண்ணா ரெண்டு நாள் கண்டினியூஸா பண்ணா மூணாவது நாள் தொண்ட கட்டிக்குதுன்னு சொல்றாங்க அதனால உங்களால முடிஞ்சது ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் அப்டி இல்லையா ஆ வீக்லி ஒன்ஸ் பண்ணா எனக்கு ஒண்ணும் ஆகல அப்டின்னா அது பண்ணுங்க ஏன்னா இதெல்லாமே நம்ம பாடிய வந்து நல்லாவே கூல் பண்ற ஒரு விஷயம் ஆ அது இதெல்லா வந்து கொஞ்ச கொஞ்சமா பண்ண ட்ரை பண்ணுங்க இதெல்லா வந்து ரெகுலரா உங்களோட டெய்லி ரொட்டீனா சேஞ்ச் பண்ணுங்க நெறைய இப்ப வெயில் சீசன்ல நெறைய நீர் காய்கள்லா எடுத்துக்கோங்க அப்ப வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து எப்டி சொல்றது உங்க பாடி கூல் ஆக ஆக இதுவுமே மாற ஆரமிக்கு அப்புற இந்த இரெகுலர் பீரியட்ஸ்க்கு ஃபஸ்டஃபால் நம்ம அப்டமன்ல எந்த வேலையுமே நம்ப குடுக்கறது கெடையாது
நம்ம அப்டமன்ல வேல குடுத்தோம்னா ந நியூட்ரஸும் செரி ஓவர்சிசனு செரி ஓரளவுக்கு அந்த சுருங்கி விரியறது மடங்குறது அந்த காலத்துல நம்ப கையில துணி தொவச்சாங்க அம்மில அரச்சாங்க இப்ப நம்ப எதுமே பண்றதுல்ல ஸாண்ட் நின்னபடியே வேல பாக்கறோ பாத்துர தேய்க்கறது கூட நின்னுட்டே தா சிங்க்ல தேய்க்குறோ அப்பெல்லா அப்டி கெடையாது ஒக்காந்து தேய்ப்பாங்க எது வேனாலு ஒக்காந்துதா செய்வாங்க நம்ம அந்த அப்டமனுக்கு வேலையே கொடுக்கறது இல்ல அப்டியே ஸ்டைட்டாவே வச்சிருக்கோ அதனால தா நம்ம ஷேப் எல்லா பாருங்க மேல இருந்து லீனா இருப்போ தொப்பகிட்ட வயிறு மட்டு குண்டா தொப்பையா இருக்கு இதுக்கு ரீசன் என்னன்னா நம்ம அப்டமன்ல வேல குடுக்கறது கெடையாது சோ அந்த வேலைய குடுக்கணு அப்டின்னா நம்ம வந்து ஏதாது ஒரு வேல இல்லியா பட்டர்ஃப்ளை போஸ்ல ஒக்காருங்க ஒக்காந்து கொஞ்ச நேரோ நம்ம டிவி பாக்கும்போது கீழ உக்காருங்க ஒரு மேட்ட போட்டு உக்காந்து பட்டர்ஃப்ளை போஸ்னா என்னன் நா உங்களுக்கு அமுச்சு விட்ற யோகால அது மாதிரி உக் க்கார ட்ரை பண்ணுங்க அது மாரி உக்கார உக்கார கொஞ்சோ அந்த ஒயிட் டிஸ்ஜார்ஜ் ஃபஸ்ட்டு அதிகமாகு உள்ள இருக்க எல்லா கெட்டதையு வெளிய அனுப்ச்சுட்டு அதுக்கப்
பாடி கூலாக ஆரம்பிக்கு அந்த ஒயி அந்த பட்டர்ஃப்ளை போஸ்சு அவ்ளோ ஆ பெனிஃபிட்ஸ் நம்பளுக்கு அப்டமனுக்கு வேல பாக்கணு ஃபஸ்ட்டு நம்ம அப்டமன வந்து கொறச்சிட்டாலே நம்பளுக்கு வந்து இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அந்த எந்த விஷயமு நம் பளுக்கு வந்து இருக்காது ஓகேவா நா வந்து உங்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் நா எழுதி இப் பத்திக்கி பிரிஸ்கிரிப்ஷன் உங்க ஸ்டொமக் பெயின் ஏதாது இருக்கா
ஆ அதா மேம் அந்த டைம் வர் வரும்போது மட்டு கொஞ்சோ இருக்கு மேம் ஆனா பெயினு
ஆ ஓகே அது நார்மல் தா அதெல்லா ஒன்னு பிரச்சன இல்ல உங்களுக்கு அதது அப்டமன்ல ஒர்க் இல்ல இன்னு ஒன்னு ஹீமோகுளோபின் இல்ல தைராய்ட் பிளான்ட் இதுல ஏதாது ப்ராப்ளம் இருக்கு நா உங்களுக்கு வந்து பிரிஸ் கிரிப்ஷன நா வாட்ஸ்அப் பண்ற உங்களுக்கு ஆ நீங்க பாத்துட்டு அந்த மெடிசன் இப்பத்திக்கு ஃபாலோ பண்ணுங்க நா வந்துட்டு உங்க நேர்ல செக் பண்ணிட்டு பாக்குறே டெய்லி ரொட்டீனு இதெல்லா சேஞ்ச் பண்ணி பாருங்க
ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் மேம்
ஓகேமா ஓகே ஓகேமா நா வச்சுறே
ஓகே மேம் தேங்க் யூ மேம்